பேசலாம்
ஆ பேசுது வணக்கம் தோலி கேக்குதுங்களா
ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் தோலி நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கேன் தோழி சாப் சாப்ட்டீங்களா இரவு உணவு
இல்ல தோலி இனிமே தா சாப்டணும் தோ எதாவது சேமியா செஞ்சிக்கலாம் அப்டின்ட்டு இரு தோலி
ம் ஹம் எனக்கு பிடிக்காத உணவே பாத்தீங்கன்னா நா சாப்டேன் தோழி நா வந்து புளிக்கொலம்பு சாதமு சாப்டேன் தோழி
புளிக்கொலம்போ சாதமா
ஆமா முருங்கக்கா கத்தரிக் க்கா உருளக்கெளங்கு இதெல்லா போட்டு புளிக்கொலம்பு ஆ சாதோ போட்டு சாப்டேன் தோழி மதியோ ஒரு பிறந்தநாள் விழாக் போயிட்டே அதனால அந்த சாப்பாடு அப்டியே மீதோ இருந்துச்சி அத அப்டியே வச்சு நைட்டுக்கு சாப் நீங்க சேமியால என்ன தோழி பண்ணுவீங்க
நா சேமியால எறா கூட போட்டு பண்ணுவேன் ஆ நம்ம மட்டன் கூட கொஞ்சம் ஆமா எறா போட்டு நம்ம பிரியாணி மாரி பிரியாணி செய்வோம் இல்லயா
ஆமா
அந்த மாரி மசாலா ரெடி பண்ணி ஆ கறிக் பதிலா எறா போட்டு சேமியா போட்டு செய்வேன் தோலி அது அப்டியே நல்லா சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு
ம் ஹம் அது எப்டி தோழி பண்றது கொஞ்சம் சொல்லுங்க நானு செஞ்சி பாக்குறேன்
ம் செரிங்க தோலி நா ஒன்னு ஒன்னா சொல்றேன் தோலி நீங்க ஆ நோட் பண்ணி வ வச்சுக்கோங்க தோழி
ஆ கண்டிப்பா தோழி நான் குறிப்ப எடுத்துக்கிறேன் தொழி சொல்லுங்க
ஆ இப்போ நம்ம நா நம்மல்லா பிரியாணி செய்றோம் எப்படியோ அதே மாரிதா இப்போ நம்ம என்ன பண்ணனுன்னா சேவையானா நம்ம ஒரு கடாயில கூட செஞ்சுக்கலா இப்போ நம்ம ஒரு ஒரு சேமி பாக்கெட் அந்த மாரி செய்யிறோ அப்டின்னா ரெண்டு வெங்காயோ நல்லா மெலிசா ஆ கட் பண்ணிக்கணும் தோழி அதே மாரி தக்காளியும் ரெண்டு தக்காளியும் நல்லா மெலிசா வெ வெட்டி வெச்சுக்கணும் தோழி அப்புறமா ஒரு கடாயில எண்ணெ போட் போட்டுட்டு கொஞ்சம் லவங்கம் ஒரு ஒரு லவங்கம் சும்மா கொஞ்சம் பட்ட போட்டுட்டு ஆனியன் போட்டணும் தோழி அது கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் தக்காளியும் போட போட்டணும் தோழி சரிங்களா தக்காளியு போட்டுட்டு இப்ப ரெண்டு தக்காளி போடுங்க தோழி
ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு தக்காளியா
ஆமா ஆமா ஒரு குட்டி தக்காளி இருந்துச்சுன்னா ரெண்டு போடுங்க பெருசா இருந்துச்சு இல்ல ஒரே தக்காளி போதும் சரிங்களா அது கட் பண்ணி நீங்க இந்த வெங்காயத்துல சேத்துக்கோங்க தோழி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அப்பறமா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியு அது கொஞ்ச நல்லா மசாலா அடிய நீங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும் இ நம்ம என்ன பண்ணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஏழு பூ இல அந்த ஒரு இது இருக்கும் இல்லயா அப்டியே ஒரு மூணு கிராம் அப்டியே பிரிச்சு போடணும் செரிங்களா அப்பறமா முத்துமல்லி கொஞ்சம் போடணும் அது தக்காளில போட்டுட்டு நல்லா அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்ப நம்மளுக்கு தேவை இருக்கு இருக்கிற மசாலா எல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தோழி சேர்த்துட்டு நம்மளுக்கு உ உப்பு எவ்ளோ தேவையோ நம்ம சேத்துக்கணு தோழி எல்லா நல்லா கலக்கி விடும்போது என்ன பண்ணனும் இறாய நம்ம லாஸ்ட்ல போடுறது ஏன் அப்டின்னா முன்னாடியே போடும்போது ரொம்ப ஹார்ட் ஆயிரும் இதுவே நம்ம குரல் எல்லாம் பதுக்கிட்டு அப்பறமா சேர்க்கும்போது இறால் நல்ல சாஃபா இருக்கும் அதனால எல்லா மசாலமே நல்லா வதக்கட்டு அப்பறமே சே போ அப்போ என்ன பண்ணணும் எல்லாம் ம வதக்கட்டு அப்பற நம எறா சேத்துட்டு கொஞ் ஞ்சசுண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிணும் வதக்கிட்டு நம்மளுக்கு தேவ அளவுக்கு கார உப்பு எல்லாம் இருக்க அப்படனு நம்ம செக் பண்ணி பாத்துட்டு அ கொஞ்சம் நல்ல மசாலா நல்லா வதக்கிட்ட அப்பறம்னா லைட்டா எண்ணெய பிரிஞ்ச வர மாரி இருக்கும் அந்த ம சலல இருந்து அதுக்கப்பறமா நம்ம என்ன பண்ணோம் தண்ணி ஊத்திக்கணும் ஒரு இரண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தனா போதும் ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு இரண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தனா போதும் தி நம்ம கிளாஸ் வச்சு வச்சிருப்போம் இல்லயா அவ பால் குடிக்கிற அந்த மாரி கிளாஸ்சு ஒரு ரெண்டு கிளாஸ் ஊத்தினாலே போதும் தம்மாயிரும் சேமியா ரொம்ப அதிகமா ஊத்திட்டோம் அப்டினா நான் தண்ணி அது ரொம்ப கொழ லோனு ஆயிடும்சேமியா நம்மளுக்கு ஒரு உத் அது மாரி வேணும் அப்டின்னா நம்ம கொஞ்சமா சேக்கணும் தோழி
ஓஹோ
ம்
இது இந்த மாரி மெத்தட் இப்போ நம்ம பிரியாணி செய்றோம் இல்லயா இதே மாரி ஒரு ம கடல நம்ம சேமியா சே என்ன தோழி செஞ்சா நல்லா டேஸ்ட இருக்கும் தோழி
ஆஹஹ செரி தோழி நான செஞ்சு பாக்குறேன் ஆ நல்ல வித்தியாசோ மான உணவா இருக்கு தோழி நா கண்டிப்பா நான செஞ்சு பாக்குறேன் உங்க ஊர்ல வெயில்லாம் எ எப்டி இருக்கு தோழி
வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு தோழி உங்க ஊர் இல்ல
எப்டி தோழி சமாளிக்கிறீங்க எங்க ஊர் ல மண்டைய பொலக்குறது
ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கு தோழி நம்ம அதுக்காக இப்ப ரொம்போ நம்மளு க்கு இந்த வெயில் காலத்துல கொஞ்சோ குளிர்ச்சி வயித்துக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்குறத்துக்காக நம்ம காலையில கொஞ்சோ எளநீர் அந்த மாரி எடுத்துப்போ அப்புறமா இந்த எலுமி ச்ச சாறு அப்புறமா நுங்கு இ து மாரி ஐட்டமெல்லா கொஞ்சோ எடுக்குமோது அந்த ரொம்ப அந்த ஹீட் ஆகாம கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணோ தோழி அந்த மாரிதா எதாவது பண்ணிட்டு இருப் பாங்க தோலி இப்ப நம்ம எங்கயாது வெளியில போயிட்டு வெயில் வெயில்ல போயிட் டு வந்தோனா வீட்டுக்கு அப்டியே ஒரு மாதிரி கேரா ஆகுறா மாதிரியிருக்கு தோலி மயக்கோ வரா மாதிரியிருக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது தோலி
நெறைய அனுபவிச்சுருக்கே இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நெறைய குடுக்குறது
உம்
அஹ் நைட்டு வெந்தயோ ஊற வெச்சு காலையில வந்து வெந்தயோ சாப்புடுறது இதெல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச் சருக்கு கொஞ்சோ கொறையோ வெப்போ கொஞ்சோ கொறையோ நம்ம ஒடம்புல ஆனா வீட்டுக்குள்ள இருக்குறதுதா இங்க வந்து பெரிய விஷியோமே உங்க பாப்பா கத்திட்டே இருக்கு நெனைக்குறே தோலி
ஆமா ஆமா தோலி
நீங்க பேசுற சவுண்ட விட உங்க பாப்பா கத்துற சவுண்ட்டுதா தோலி அதிகமாயிருக்கு
ஆமா தோலி இது நம்ம தனியா பேசிட்டுயிருந்தோ தோழி இவ கிட்ட எங்க இருந்தோ ஓடி வந்துட்டா தோலி
அதுக்கு எப்டி ஆமா தோலி இவங்கள சமாளிச்சுட்டு ஒரு வேல பண்ணதுக்குள்ள விடிஞ்சுடுது
பரவாயில்ல தோழி இத்தன பேர ஆஹ் ஆயிடுச்சு தோழி ஆனா இன்னோ கொழந்தைகள் இல்ல தோழி நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோன்னு நெனைக்கிறே நீங்க ஆல்ரெடி பக்ரித் பக்ரீத்தன்னிக்கு மறுநாள் பேசுணே நீங்க கூட எனக்கு மட்டன் எதோ மட்டன்ல செய் யிரதுக்கு சொல்லி தந்தீங்க
ஆமா ஆமா தோழி இந்த ஃபால் ஃபால் கொழம்பு இந்த கிரீன் கிரேவி
ஆஹ் கிரீன் கிரேவிதான் சொல்லியிருந்தீங்க நான் இன்னும் அத ட்ரைப் பண்ணல இல்ல தோழி அதுக்கப்புறம் நாங்க எங்க வீட்டுல பெருச தன் நான் இது எதுவும் செய்யல ஏன்னா ஒ எது ஆமா ப்போ கடைக்கு அஹ் சிக்கன் அதான் தோழி இப்ப வந்து இங்க இருந்துட்டு நாங்க இருக்கிறது வந்து ஒரு கிராமம் இங்க இருந்து போய் வாங்கணும்னாலே வெளியில போய் தான் வாங்னும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப தூர போற மாதிரி இருக்கும் அதுக்கு ஏதாவது ஆள் வேணும் யாராவது போனாதான் அவுங்க கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டு வரமாரி எப்படி இருக்கும் தோழி
ஓ அா ரொம்ப தூரனா அப்போ உங்களுக்கு எல்லா விஷய வச்சத்துக்கும் நீங்க அஹ் டக்குன்னு எங்காவது போணும்னா எது வாங்கணுனா உங்களால முடியாது
முடியாது நம்ம ஆமா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பஸ்வசதி பேருந்து
எப்டி ஆஹ் அவங்களுக்கு அது பழகிருக்குல்ல தோழி எங் எங்க எங்க மாதிரி இப்ப நம்ம எல்லாம் சிட்டி சென்னை சிட்டில இருக்கிறேன் இங்க எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு எல்லாமே எது வேணும்னா கூட இப்போ நான் இருக்கிற ஏரியா பக்கத்துலேயே மார்க்கெட் கூட இருக்கு ரெண்டே நிமிஷம் தான் சோ அந்த மாரி இருந்தே நாங்க அதிகமா வெளியில போறதுல தோழி ரொம்ப வெயில் அடிக்குது அதுவும் கொழந்தை வச்சிட்டு எங்க போறது அப்படின்ட்டு போறதே இல்ல இப்ப நீங்க எல்லாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போணும் இல்ல
தூரமாதா போவோம் அது வந்து பழகிடுச்சு அதனால நாங்க காய்கறி வந்து வீட்டு தோட்டல தோட்டத்திலேயே இருக்கிற காய்கறிகள் தான்
ஆனா அது ரொம்ப நல்லது தோழி நீங்க தோட்டத்துலயே நீங்களே அந்த மரங்கள் எல்லாம் நட்டு அதுல வளத்து அப்புறமா அதை பிச்சு அது நீங்க சமைச்சு சாப்புடும்போது அதோட ருசியே வேற தோழி அந்த மாரி ஒரு அஹ் இயற்கையான ஒரு வாழ்க்கை ஒரு கடவுள் கொடுத்த வரம் சொல்லலாம் தோழி நாங்க சாப்பறது இல நெறைய கெமிக்கல் தான் தோழி அது காய்கறி எல்லாம் நெறைய கெட்டி போகக்க கூடாது அப்டின்னு சொ நெறைய கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்றாங்க தோழி இப்போ
ம் ம் நீ லும் வீட்டு மாடில தோட்டம் மாரி ஏதாவது வைக்கலாம் இல்ல தோழி
எங்க தோழி ங்க வைக்கிற மாரி ஒரே பூனை பிரச்சனையாவே இருக்கு எங்க வீட்டுல மூணு பூனை இருக்கு எல்லாம் பி வச்ச போட்டுதுங்க தோ அந்த மண்ணு வைச்சா கூட அந்த மண்ணு தோண்டியிருது ங்க சோ அதனால ங்கள மரம் வர வரலக்க முடியல பெறோம் இந்த முருங்கா செடி மட்டும் இருக்கு எங்க வீட்டு இல அதுல இருந்து பிச்சு முருங்கைக்காய் அப்புறமா முருங்கை கீரை அது மட்டும் செஞ்சு சாப்பி போடுவோம் அது மட்டும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ நம்மளே பறிச்சு அது நம்ம வீட்டு லரந்து பறிச்சு செய்யிறோம் இல்லயா அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தோழி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ் இருந்தது தோழி ஆ நான சொன்ன அந்த சேமியா செஞ்சு பாருங்க சொல்லி உங்களுக்கும் பிடிக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி சேமியா வந்து சேமியா உணவு வந்து எங்களுக்கு புடிக்காது தான் இருந்தாலும் நீங்க சொன்ன மாரி நான செஞ்சு பாக்குறேன் மீண்டும் வேற ஒரு அழிப்புல சந்திப்போம் ப்போம் தோழி நன்றி தோழி
நன்றி நன்றி தோழி நன்றி வணக்கம்